ஹலோ ஆ வணக்கங்க நல்லா இருக்கீங்களா
ஆ வணக்கங்க நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேம்ப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ நா ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க நா மதுரையில இருக்கே நீங்க எங்க இருக்கீங்க
நானு ஹவ்ஸ் ஒய்ஃப் தாம்ப்பா இங்கதா இருக்கே சென்னையில இருக்கே
சென்னையில இருக்கீங்களா
ம் மாங்காடு அங்கதா இருக்கே ஆ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ நா கா காலையில ஸ்கூலுக்கு ப்ப பசங்க பேயிட்டாங்க வீட்ல சும்மாதா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானு அம்பா இங்க இங்க சமச்சு முடுச் ச்சுட்டு காலையில டிஃபன் எல்லா முடிச்சு தோச சட்னி வட மூணு போட்டாச்சு
சேரி சேரி காலையில இருந்து வடயா
ஆமா காய் ஒ திருவிழா போயிட்டு இருக்கு இன்னக்கி இன்னங்கி லாஸ்ட் நாள் திருவிழா இந்த ரெண்ட் மூணு நாளா திருவிழா இங்க போயிட்டு இருக்கு அதுனால இங்க நீங்க முத்துமாரியம்மன் கோயில்ப்பா இங்க ஸ்ட்ரீட்டு ஸ்ட்ரீட்டுது ஆமா இங்க வந்து மாங்காடு வந்து அம் ம்மன் மாங்காடு அம்மன் திருவிழா வந்து அது கொஞ்சோ பெருசா வரு இது நாங்க அதுல இருந்து கொஞ்சோ அவுட்டரா இருக்கோ அங்க எங்க ஸ்ட்ரீட்ல இருக்கு
ம் எத்தன நாள் திருவிழா நடக்கு உங்களுக்கு அங்க
அங்க நாலு நாள் நடக்கும்பா
நால் நாளு சேரி சேரி
பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே வந்து அந்த இதெல்லா கட்டிடுவாங் கங்கணோ கட்டிக்குவாங்க
ம்
அதெல்லா கட்டிட்டு பதினஞ்சு நாளு கொண்டாடுவாங்க ஒரு ஒரு நாளைக்கி ஒரு ஒருத்தரு படச்சுட்டு ஒரு த்துருக்கு அன்னதானோ பண்ணிட்டு அது இப்ப கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளே அப்பிடியே போவு போவுங்க
சேரி சேரி அது கங்கணோ கட்னா ஊர விட்டு ஊரு போக்கூடாது அந்த மாதிரி எல்லா ஐதீகோ இருக்கே அந்த மாரி ஃபாலோ பண்ணுவீங்களா நீங்க
ம் அப்றோஒண்ண போறது இல்ல இப்போ ஒருத்தர் வேல செய்யறாங்க ஒரு டிரைவர் போட்டுக்கறாங்க இப்போ இங்கிருந்து ஏதோ ஒரு ஊருக்கு போயி தா ஆவனு வேற வழியில அவனோட தொழில் அது
ஆமா
ஓகேங்களா அது ஃபாலோ பண்றவங்க பண்றாங்க இல்லாதவ்க தொழில் போய்தா ஆவணுன்றவங்க என்ன பண்ண முடியு போய் தா ஆவ்ணு மின்ன வந்து அது ஒரு ஐதி கமாவே இருந்துச்சு யாரு போவு மாட்டாங்க அந்த தொழில் கூட போ மாட்டாங்க இப்போ ஜென்ரேஷன் மாறிச்சு ங்களா
ஆமா அந்த பழக்கல்லா கொஞ்சோ மாத்தி தான ஆகணு வேல செய்யற எடத்துல வேலக்கி பேய் தானே ஆகணு
ஆமா இப்ப பதினஞ்சு நாள் அவங்க உக்காட்டாங்கன்னா அந்த ம மாசோ சம்பளோ வராது அவ்ங்களுக்கு
ம்
அதனால என்ன பண்ண போய்தா ஆணு இப்ப இங்வந்து அ அ காஞ்சிபுரம் போறாங்கன்னு வச்சுக்கோங்க வேலைக்கு போய்தா ஆகனு வேற வழி இல்ல
ஆமா
ஆ அதுக்காக தா சொல்றே இது மதுரையில ரொம்ப ஃபேமஸ் மீனாட்சி அம்மன் கோயிலு
ஆமாங்க மதுரையில சித்திரை திருவிழா தா ரொம்ப மெயினான திருவிழா நல்லா கொண்டாடு வாங்க அதெல்லா ஒரு பதினஞ்சு நாளைக்கு நல்லா ஜே ஜேன்னு நடக்கும் கூட்டம் அதிகமா இருக்கு அ பக்கத்து ஊர்லல்லா ரொம்ப ஜனங்க வருவாங்க
ம்
அ நீங்க பாத்துருக்கீங்களா வந்திருக்கீங்களா மதுரைக்கு
இல்லப்பா அத இதுக்கு வந்திருக்கே டூர் வந்திருக்கே அம்மன் கோயில் பாத்திருக்கே ஆ மதுரை சுத்தி பாார்த்திருக்கே அதெல்லா வந்திருக்கே பட் வந்து டீட்டெய்லா தெரியாது இப்ப நீங்க ஒரு நாங்க ஒரு சமுதாயத்து நடத்துவாங்கங்க அங்க ஒரு சம்முர்தாய நடக்கும் அது ஒரு வித்தியாசம் ஏற்படும் இல்லைங்களா ம் நல்லாதா இருக்கு இப்ப சின்ன கோயில் தான்ப்பா இது சின்ன கோயில்னால அவ்ளோல்லா ரொம்ப கிராண்டல்லா இக்காது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஃபேமிலி இருப்பாங்க அவ்வளதா இந்த ஊர்ல ஜாஸ்திலா இல்ல ஆமங் கொண்டாடுவாங்க இன்னு ஊர் வந்து பதினஞ்சு கோ த்து அந்த இதெல்லா சேர்ந்து கொண்டாறது மாங்கடம்மன் கோயிலு அதுதா பெருசா நடக்கும்
ஆமா மாங்காடு அம்மன் பாத்துருக்கே நான் டிவில பாத்திருக்கே ஆ ரொம்ப நல்லா விமர்சையா கொண்டாடுவாங்க அது
ஆமாப்பா டெய்லியுமே விமர்சனந்தா ரொம்ப நல்லா இருக்கு நெறைய சினிமா துறையினர் வந்து அதிகமா வராங்க அங்க நறைய பாக்குறோ நாங்க ம் ஆமா வந்திருந்தாங்க நறைய பேர் வந்திருந்தாங்க
ம் இப்ப சினிமா துறையில இருக்கவங்க எந்த கோயில் போனாலு அந்த கோயில் நல்ல ஃபா
ஃபேமஸ் ஆய் கோயில் பேமஸ் ஆயிடுதா ஆமா அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்களோ இல்லையோ கோயில் ஃபேமஸா இந்த கோயிலுக்கு வந்தாங்களாமே இந்த கோயிலு இப்ப நா மாதவன் பாத்தன் லாஸ்டா நானு ஆக்டர் மாதவன் ஆமா ஆமா ங்க நறைய அந்த சின்ன திரை நடிகைங்கள் சாதாரணமா வந்து போறாங்க
ம்
நறைய பேர் காலையில அந்த ஒம்போது பத்து மணிக்கு எல்லா பாத்தீங்கன்னா கார்ல நிக் கிறத்துக்கு பார்க்கிங் பண்றதுக்கே இரு க்காது அப்படி ஆமா அந்த அளவு கூட்டமா இருக்கு முடிச்சிடுவாங்க ஒரு சிலரு நல்லா இதுவா பண்ணுவாங்க நல்லா விமர்சனம் நல்லா விமர்சையா இருக்கும்ப்பா அங்க அ சாப்பாடுக்கு தா கொறையே கிடையாது ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்றாங்க
ம்
ஒரு நாளைக்கு விவ விசேஷ நாள்ல வந்து இன்னும் நல்லா இருக்கு சாப்பாடுங்க நல்லாவே இருக்கு
இப்ப எந்த திருவிழானாலு அன்னதான ஒரு முக்கியமான ஒரு இதா இருக்கு முந்தி வந்து ஒரு சில பேரு தா அன்னதானம் பண்ற மாதிரி இருக்கும்
கம்பல்சரி ஜெயலலிதா அம்மா பண்ணிட்டு போயிட்டாங்க அவுங்க
ம்
கோயிலுங்கள்ல வந்து டெய்லியு அதாவது இல்லாதவுங்களுக்கு அங்க சுத்தி வட்டார இருக்கற வட்டாரத்துல இருக்கற ஏழைங்க வந்து அங்க சாப்ட்டுக்லா ச பசின்றது வேண்டா உங்களுக் கு அது கோயில் மூலியமா நீங்க சாப்ட்டுக்கலா டோக்கன் வாங்கிகுணுமா அது ஆக்சுவலிப்பா இப்ப ஒரு ஃபேமிலியில ரொம்ப கஷ்டப்பட்றாங்க சாப்பாடுக்கு கஷ்டப்பட்றாங்க அப்டே கோயில் பக்கத்துல இருக்குதுன்னா அங்க போயி ஃபேமிலி மெம்பரா வந்து அந்த இது டிக்கெட் வாங்கிக்கலாமா
அப்பிடியா சேர் சேரி அ
டிக்கெட் வாங்கிட்டு மதிய உணவு வந்து மட்டு காலைல உணவு கடையாது அங்க மத்தியானத்துல மட்டு அம்மாவாச பெளர்ணமி க்குலா வந்து ஸ்பெஷல் எல்லாருக்மே குடுக்கறாங்க அப் அ வ சாதாரண நாட்கள்ள வந்து இவுங்க மட் டு அ ஏழை எளியவங்கள் மட்டு அந்த பிச்ச எடுக்கறாங்கல்ல வெ ளிய அவுங்க அவுங்களுக்கெல்லா வந்து ஃப்ரீ டோக்கன் குடுத்துட்றாங்க பணம் கூட கட்ட தேவ இல்ல அவுங்க டோக்கன் குடுத்துட்டா அவுங்க வந்து அந்த டைம்ல வந்து சாப்ட்டுட்டு போயிட்லா ம் ம் ஆனா நல்ல ஸ்கீம் தாம்ப்பா அம்மா உணவகமு செரி அ சாப்பாடுங்குளு செரி நல்லா வயிறார போட்டாங்க அந்த அம்மா
ம் ஆமா ஆமா நீங்க சொல்றது சரிதா இப்ப எல்லா தமிழ்நாடு எந்த கோயில் எடுத்தாலு அன்னதான திட்டோ நல்ல சிறப்
இன்னொன்னு ஒண்ணு ஆரோ வாட்டர் கம்பல்சரி தண்ணி நல்ல தண்ணி குடுக்கணு ஒண்ணு ஆரோ வாட்டர் தா குடுக்கணு அங்க அங்க இருக் கற கெணரோ இல்ல ஏதோ இப்ப பம்ப் செட் தண்ணி எடுத்திருந்தாங்கன்னா போர்வெல் தண்ணி எடுத்திருந்தாங்கன்னா அந்த தண்ணிய மாத்தி குடி தண்ணி வந்து போர்வல் தண்ணி குடுக்க கூடாது அதுவு வந்து ஆரோ வாட்ரா தா குடுக்கணுன்ட்டு எல்லா கோயில்ல ஆரோ ஃபிக்ஸ் பண்ணாங்க
ம் அது நல்ல ஒர்க் ஆகுதா அது வைக்கிறாங்க சரி
இக்குதுங்ளே நா நறைய கோயிலுக் போயிருக்கற அத வச்சுதா சொல்றே எல்லா கோயிலயு ஆஞ்சநேயர் கோயில்ல செரி அ ஆம்பூர் ஆஞ்சிநேயர் போயிருக்க அங்க ரொம்ப ஃபேமஸ் சின்ன கோயில் தா எனா அது குலதெய்வோ அங்கன்றதுனால நாங்க போறோ அங்கெல்லா போம்போ அ அதுலா அப்ப எல்லா வந்து ரொம்போ அவ்ளோல்லா இருக்காது அங்க இப்ப வந்து ஆ ரோ வாட்டர் தண்ணி வந்து அங்க போனாவே தொண்ட கட்டிக்கு தோ தண்ணி வந்து அவ்ளோவா சரி இருக்காது அங்க ஆனா இப்ப வந்து பரவால்ல ஆரோவாட்ர் வந்ததுலந்து எனக்கு அங்க கொஞ்சோ நல்லாவே இருக்குப்பா
சேரி சேரி நா பாத்த வரைக்கு கோவில்கள்ல வந்து தொட்டி எல்லா நல்லா வச்சிருக்காங்க ஆனா கொழாய தொறந்தா தண்ணி வரமாட்டேங்குது அந்த மாதிரியு இதுக்கு
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இல்ல ஒரு சில மெயின்டன்ஸ் அப்டி இருக்கு நெனைக்கிற நான் இந்த அறநில க அறநிலை த்தொறைல இருக்காங்ளீங்ளா அந்த மினிஸ்டர்ஸ்ங்க வந்து ஆ வீக் லி ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுவாங்க கோயில்லல்லா தண்ணி கரெக்டா போதா பக்தர்களுக்கு கரெக்டான ஆ வரிசைல போறாங்ளா பணோ எவ்ளோ வாங்றீங்கன்றது அப்பப்போ வருவாங்க இந்த வி ஐ பி லல்லா நூறூபா எரநூறூபா குத்துட் போயட்றாங்கிள்ளீங்ளா
ஆமாமாமா நீங்க பரவால்ல அந்த மாதிரி பண்ணா பரவால்ல நாங்க ப்ப ஒரு மாசோ முன்னாடி வந்து திருச்செந்தூர் போயிருந்தோ அப்ப வந்து டிக்கெட் எடுத்து நூறூவா டிக்கெட் எடுத்துதா வரிசையில நின்னுட்டுருந்தோ கிட்டத்தட்ட அஞ்சாறு மண்நேரோ ஆயிருச்சு சாமி பாக்குறதுக்கு அவ்வளவு கூட்டோ ஒரு வரிசை ல போற மாரி ஒ ஒக்காந்து போற வசதியு பண்ணலா இல்ல தண்ணியாவுது வைக்கலா
ம் ம் ம் ஆ திருச்செந்தூர்ல அது ஒன்னுப்பா கடலுக் நடுவுல அது ஒரு மாரி கட்டிருக்றதுனால
ம்
அது க இதுல கல்லுலதா கட்டியிருக்காங்க பாறங்கள்ளா தா அந்த இதாயிருக்கு ஃபுல்லா க சிற்பல்லா ஆ தண்ணி வசதி அங்க இல்ல
ஆமா தண்ணி வசதி இல்ல அதே மாரி மெயின்டனன்ஸு இல்ல இப்ப வரிசைல போறாங்க மெயின்டனன்ஸ்ங்றது சுத் தத்துகாக சொல்லல ஒ ஒரு அ ஜனங்க போறாங்க ஒரு வரிசைல போகணு ஒரு ஒக்க ஒக்காறதுக்கு எடோ அந்த மாரி எந்த வசதியுமே இல்ல
ஆனா பழனி பரவாலப்பா பழனி போயிருக்கீங்ளா
ஆமா பழனி போயிருக்கே
அ பழனி பரவால்ல கொஞ்ச ஏஜ்ட்டு ஃபர்சன்ல்ல அந்த இதுல கூப்ட்டு வர்றாங்க அந்த அ கயிறு லிஃப்ட்டுல கூட்டிட் போய்றாங்க மேல அதே கொஞ்சோ பயமாதாருக்கு ப்டி இப்டி போது அப்டியே ஸ்ட்ரெய்ட்டா போதா பயமா இருக்கு அதுக்குள்ள ஏறுன ஏன்டா ஏறுனமோன்னாயிப்போச்சு
ஆமா ஆமா அது அப்பப்ப ஆக்ஸ்ரென்ட்டு ஆகு து அங்க கீழருந்து ரோப் கார்லருந்து கீழ விழுந்துட்டாங்கன் சொல்றாங்க அ அது ரொம்ப பயமால்லருக்கு உங்ளுக்கு
ஆமா போவே மாட்டேன் கத்துனோ அப்ப கல்யாண அக்காக் கல்யாண வச்சிட்ருந்தோ
ஆ
தங்கச்சிக் கல்யாணன்றதுனால
ம்
தங்கச்சிக் கல்யாணோன்றதுனால அ அதுக்கம் இப்ப சரி வ வயசானவங்ளா அது யூஸ் பண்ணோன்ற கட்டாயத்துல போய்ட்டோ நாங்க
ம் ம்ம்
ஆ ஒரு பத்து நிம்ஷோ கழிச்சு கூப்புறே வைமா
ம் பழனில போய் கல்யாணோ வச்சீங்ளா
ஆ மலைலதா கல்யாண பண்ணிட்டு ஆ அங்கதா அங்கதா அங்க பண்ணிட் டு அப்றோ தா கல் இல்ல உள்ள கோயிலுக்குள்ளயேதா கல்யாணம் பண்ணாங்க அப்பதா வந்து கடவுள பாப் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து முருகர் வந்து ஆ ஒரு நல்ல கோ ரா ராஜா கோலத்துல பண்ணி வச்சிருந்தாங்க சூப்பரா இருன்சு அது பாக்றதுக்கே அந்த பழனில இருக்குற கருவறை வந்து ரொம்ப குட்டிஸ் பா உள்ள உள்ள உள்ள உள்ள அப்டியே போதுங்க ரொம்ப குட்டி கருவறதா ரொம்ப பெரிய பிரமாண்டமாலா எதுமே கெடையாது
ம்
ம்ப அப்டே ஒரு சின்ன பைய நின்னுட்ருந்தா எப்டி இருக்கு அப்டி தத்ரூவ்மா இருக்கா ஆம்மா பாக்கறத்துக்கு கண்ணு கோ பத்தாது பாருங்க அவ்ளோ அழஹா இருக்கு
ஆனா பெரும்பாலு ராஜ அலங்கரந்தா அங்க பண்றாங்க அது ஒரு ஐதீகோ இருக்கில்லயா அது
டு பத்து நிம்ஷத்துல அ க்ளோஸ் பண்ணீர்றாங்களாம்பா அது மோஸ்ட்லி யாருக் காட்றதில்லயா ஆமா ராஜ அலங்காரோ கொஞ்ச நேரோ வெக்கிறாங்க ஆண்டி அலங்கார த்துல மட்டு எப்பமே பழ்னில வந்து ஆண்டி அலங்காரந்தா ஸ்டாட் பண்ணுவாங்களா எப்
ம் ஆனா அது சொல்வாங்கில்லயா ஆண்டி அலங்காரோ பாத்து வரக்கூடாது ரா ஜ அலங்கரந்தா பாத்து வரணு அந்த மாரி ஒரு பேச்சு வழக்குல சொல்லுவாங்க ம்
இப்போ ஒரு சிலர் ஒரு ஒரு விதமா விமர்சிக்கறாங்க
ம் தங்க தேரெல்லா இழுப்பாங்க ஈவ்னிங்கு சாய்ங்காலோ போனீங்கன்னா தங்கத்தேர வந்து முன்னாடியே சொல்லி வெச் சு ரூபா பணோலா கட்டி இந்த மாரி தங்கத்தேரெல்லா இழுத்துருக்கோ நாங்க நல்ல விசேஷமா பண்வாங்க அது
ம் இல்ல எனக்கு போ புடிச்சதுலே முருகர் கோயில்ல புடிச்சதே வந்து ஒரு விஷ்யோ வந்து பழனிதா பழனி ரொம்ப புடிக்கு எனக்கு ஆ அந்த எடத்துல போய்ட்டு திருச்செந்தூர் போய்ருக்கே திருச்சந்தூர் அந்தளவுக் இல்ல எனக் என்னவோ அந்த ஒரு சேட்டிஸ்ஃபேக்ட் இன்னன்னா அந்த ஊர்ல எறங்குன உட்னே எங்க பாத்தாலு மயிலுமா எங்க பாத் தாலு மயிலு அந்த கடல் ஓட சு அது பாக்கறத்துக்கு வந்து அழகான எடோ ஆனா ஒன் நீங்க சொல்ற மார் தா உள்ள வந்து கரெக்ட் டானா வழிகாட்டிங் யாருமே இல்ல ம் ஆ நன்றிப்பா நம்ளுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் அ நேரம் முடிந்தது
செரி ஓகேங்க உங்க கூட பேஸ்னது ரொம்ப சந்தோஷோ ஆ செரிங்க வச்சர்ரங்க